ஹலோ
ஹலோ ஹலோ சிஸ்டர்
என்ன பண்றீங்க சிஸ்டர் நல்லா இருக்
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக் கீங்க சிஸ்டர்
நா ரொம்ப நல்லாரு க்கேன்
சாப்டாச்சா
உம் சாப்டாச்சி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப் டோம் நீங்க சாப்
ஆ நானு சாப்பிட்டாச்சு இப்பதான் கொஞ்சம் முன்னாடிே முடிஞ்சு சாப்ட்டு முடுச்சு எல்லாம் முடிஞ்சுட்டு வந்து உடக்காந்ருக்கோம் வேற என்ன என்ன ஸ்பெஷல்னு எல்லாம் முஞ்சா கிளீனிங்
ஓ கையோட கீளினிங் ஒர்க்குமே முடிச்சிருவீங்களா
ஆமா அது முடிச்சுட்டா கொஞ்சோ நமக்கு ரிலாக்ஸா இருக்கலாம்ல்லாம் அப்போம் இல்லாட்டா அந்த வேலைக்கு போ போகணும் போகணும் நமக்கு தோணிகிட்டே இருக்கும்
சேம் திங்க்
ஆமா அப்புறம் சொல்லுங்க நீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
இன்னைக்கு வந்து எங்க மாமியாரோட ஸ்பெஷல் தான் இன்னைக்கு வந்து நா குக்கிங் பண்ணல
கொடுத்து வச்சவங்க ம் சொல்லுங்க
ஆஹ் வந்து இன்னைக்கு மட்டும்தான் சிஸ்டர் உடனே குடுத்து வச்சவங்கல்லாம் சொல்ல கூடாது
ஒரு நாள் உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் செஞ்சு தரும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷம் தான உம்
ஆமா எனக்கு இன்னைக்கு இங்க வீட்டு வீட்ல வந்து அரிசி பருப்பு சாதம் வச்சாங்களா
ஆ
அது வந்து எனக்கு வைக் வைக்க தெரியாது பண்ண தெரியாது அதனால இன்னைக்கு இவுங்க எங்க மாமியார் சமையல்
அது கூட தொட்டுக்க
அதுக்கு வந்து தொட்டுக்
முட்ட கிரேவி உம் பருப்பு சாதத்துக்கு இந்த மாரி வி முட்ட கிரேவி வைக்கம்ப நல்லா இருக்கும்ங்களா
ஹ ரொம்பவே நல்லா இருக்கும் அதுதான் எப்பவுமே சை டிஷ்ஷாவே வப்பாங்க பின்ன வேற என்ன பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ் வைக்கிறதுனே தெர்லையா
பருப்பு சாதத்துக்கு நாங்க மோஸ் வெறும் உருளைக்கிழங்கு பொறியல் இருக்கு தெரியுமா
ஆமா
நான் வந்து பசங்களுக்கு குடுத்துடுவேன் கூட நானும் சாப்ட்டுப்பேன் ஹஸ்பண்டக்குலாம் குடுக்கும்ப வேனா வேற ஏதாச்சும் வைக்கணும் அல்லாம அந்த பருப்பு சாதத்துக்கு நாங்க கொஞ்சோ அது கொல கொலன்னு தான இருக்கும் பொங்கல் மாரிதான இருக்கும்
ஆமா பொங்கல் மாதிரி
பம் சூடா சாப்டம்போ வெறும் பொரியல் வச்சு சாப்ட்டுட்டு போயிர்லா
ஆ
கொஞ்சொ ஆறம்போ நமக்கு அதுக்கு கிரேவி மாரி எதா இருந்துச்சுன்னா இன்னு நல்லாதா இருக்கு கரெக்ட்டுதா
சூடா பருப்பு சாதங்கிறது சூடா சாப்டா தா நல்லாருக்
ஆமா சூடா சாப்டாதா ரொம்ப ந எனக் கு நா வந்து அது அது எப்பவுமே செய்யறதா இருந்தா லீவ்லதா செய்வே அ எல்லாரு வீட்ல நிக்கிற டைம்ல அப்டி செய்வே செஞ்சாச்சுன்னா ஒடனே அந்த சொ செஞ்சது ஒடனே சாப்ட்றதுக்கு இருக்குற மாரி அப்போ ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்ளா அந்த லீவ் நாள்ல எதா ஒரு நாள் அ ந்த மாரி தோணு சூடா சாப்புல்லா எல்லாரு சேந்து சாப்புடும்போ ஆ அந்த டைம் ஒடனே வச்சு அப்டி சாப்புட்ற மாரி சாப்புறே இல்லாட்டா காலைல எதாச்சு வச்சு அப்டி முடிச்சிருவே வேலைய மு டிச்சுர்னு ஆமா அப்புடிதா டெய்லி டெய்லி அ என்ன செய்றது என்ன செய்றது நம்ம யோசிச்சுட்டே இருக்குறதுல்லா அதெல்லா என்ன செய்யப்பொ டெய் அவ டெய்லி செய்யம்போ அதுலா வேற போர் அடிச்சுறுது
எப்பிடி சிஸ்டர் டைம் டேபிள் போட்டு சண்டே மண்டே டுயூஸ் டே வெனஸ் டே எப்டி நீங்க பண்றீங்க
எப்புடி பண்றங்கனா நைட்டு தூங்காம கூட அதேதா நெனைச்சிட்ருக்கணு நம்மொ
ஓ நீங்க அப்புடி வரீங்க இல்லையா
அந்த மாரி தா அதே நெனச்சு நெனச்சு என்ன செய்றது என்ன செய்றது ஒரு பிளானிங் இல்லாட்ட நம்மளால காலைல எழுஞ்சு சாப்பாடு செய்யவே முடியாது ஏன்னா காலைல எல்லாரையுமே பண்ண முடியாது எல்லாமே பிளான் பண்ணிதா பண்ணணு
எங் எங்களோட பெரியக்கா இருக்காங்க அ வங்க கொழந்தைங்கல ஸ்கூலு க்கு அனுப்புறவுங்க ம த்தியான்த்லெந்தே யோசி க்க ஆரம்பிச்சிருவாங்க
ஆமா அப்ப யோசுச்சாதா முடியு ரொம்ப அ என்ன சொல்லுக்கு நமக்கு டக்குன்னு எதாச்சு நம்மகிட்ட எல்லா இருக்குது அத செஞ்சிர்லா அந்த மாரி ஒரு விஷ்யன்னா ஓகே நம்மளால ஓகே நாளைக்கு இதுதானு இல்லைன்னா நம்ம வந்து அத யோசிச்சு யோசிச்சு ரொம்ப நேரமா யோச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணணு என்ன பண்ணணு என்ன பண்ணணு யோசிச்சிக்கிட்டே இருக்கணு அத அது ஒரு பெரிய ஒரு வேல சிம்பிளா முடிச்சுட்டு போயிர்லான பிரச்சனல்ல இங்க ஆளுக்கு ஒரு டிஷ்ஷு வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டொ இது நம்ம செய்றது வந்து மூணு பேருக்குமே ஓகேயா இருக்கணு குடுத்து விடுறதுக்கு மாரி இருக்கணும் அதுதா
எங்க பெரியக்கா என்ன பண்ணுவாங்கன்னா மதி யானம் யோசிச்சு சா சாய்ந்தரத்துக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க ஈவினிங் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆறு மணிக் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா காய்கறி கொண்டு வருவாங்கல்ல இங்க ரோட் சைடுலயே வரும்
அ அந்த மாரி வரும் ஆமா எங்களுக்கு வரும் ஒரு ஒரு பதினோரு மணி டைம்ல வருவாங்க அந்த மாரி வருவாங்க ம்
அ காலைல சொல்றீங்ளா எங்களுக்கு ஈவ்னிங் லவரு சி க்ஸ் ஓ கிளாக் இல்னா செவன் ஓ கிளாக் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வருவாங்க நம்ம மார்னிங் வாங்குறத‌ வி ட அந்த ஈவ்னிங்கு டைம்ல வாங்கறது செம ஃப்ரெஷ்ஷா இருக்கு
அப்புடியா ஆமா மார்னிங் வாங்குறது ஒரு நாளைக்கு முன்னாடியேகுள்ளது தா பேக் பண்ணி இங்க எப் ப்டின்னா கொஞ்சொ கொஞ்சமா பேக் பண்ணி பேக் பண்ணி எல்லாமே அப்டி வாங்குற மாரி வ கொண்டு வந்துருவாங்க தள்ளு வண்டில
ஓஹோ ஓகே ஓகேங்க
இவ்ளோதா ஒரு சின்ன பொதி வந்து டென் ருபீஸுன் சொல்லிட்டு அந்த மாரி
ஓ நா பாத்திருக்கே பாத்து ஃபோன்ல பாத் துக்கெ ஞாபகொ இருக்கு
ஆ அந்த மாரி கொண்டு வந்துருவாங்க யாருக்கு எவ்ளொ வேணுமோ அப்பிடி வாங்கிக்கலா ஆப் இங்க எப்பிடின்னா எல்லாருமே வந்து அந்த டெய்லி டெய்லி தா வாங்குவாங்க மொத்தமா வாங்கி வக்கிற பழக்கொ அந்த மாரி இருக்குப்ப ஏன்னா டெய்லி இந்த மாரி டென் ருப்பீஸுக்கு கொண்டு வரும்போது ரொம்ப நல்லாவெ ஈஸியா தானே இருக்குது அந்த டைம்ல வாங்கி ஃப்ரெஷ்ஷா வச்சுர்லா எல்லாம்
ஆமா சிஸ்டர் இப்ப இந்த ஃபிரிட்ஜுலல்லா வச் சி யூஸ் பண்றதுக்கு கொஞ்சொ செல பேருக்கு புடி
புடிக்காது இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாச்சுன்னா அங்கைல்லா எப்பவ்மே ஃப்ரிட்ஜுலைலா வாங்கி வச்சுட்ருக்க முடியாதுல்ல எல்லா மொத்த மொத்தமா அன்னைக்கே எல்லாமே செலவழுஞ்சிட்டே தானே இருக்கு முன்னாடில்லா அப்டித்தானே பண்ணியிருந்தாங்க
இந்த மாவெல்லா வந்து புளிக்க வைக்காம அம்மாமாருங்கல்லா அந்த அண்டாக்கு கீழ எல்லா வப்பாங்கல்ல கூலிங்கா உள்ள எடத்துல எல்லா வைப்பாங்க.
ஆ. நல்லாதா இருக்கு அந்த டைம் மாரிலா இனிமே எப்பவுமே. .
வேற. வே வராது ம்ச். வெளியில வந்தா அந்த குட்டி குட்டி சிட்டு. குருவி எல்லா சவுண்ட் போட்டு.
ஆமா.
பறக்குற சவுண்டு. ம்ச் அதெல்லா ரொம்பவே மிஸ் பண்ற சிஸ்.